வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க?
ஆ நல்லா இருக்கம்ப்பா. வீட்லல்லா எல்லாரு எப்டி இருக்காங்க?
எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா. உங்க பைய எப்டி இருக்கா?
ஆ பைய நல்லா இருக்காம்ப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா லன்ச்லா பேக் பண்ணி குடுத்துருக்கே போயிட்டு சாயந்திரமா வருவாரு அவரு
ம் இப்ப கோடை வெயில் கொஞ்ச கொறைஞ்சிருக்குது போல இருக்கு
ஆமா நேத்து கொஞ்ச நல்ல மழ இல்ல சரியான காத்து கொஞ்ச நஞ்சமான காத்தா நல்ல
அப்பிடிங்களா ஆ
உங்களுக்கு வீட்ல அங்க இருக்கீங்க உங்களுக்கு உள்ள தெரியாது நா ங்க இங்க மரத்தடியில கொஞ்சொ இரு க்கோல்ல அதனால ரொம்ப கா இதா இருந்தது
அப்பிடியா இப்ப வெயில் தாக்கோ கொஞ்சொ கொறைஞ்சிருக்கு
ஆமா நல்லா கொறைஞ்சிருக்கு இப்ப கொஞ்ச பரவால்ல ஆனாலு சூடா இருக்க மாரிதா இருக்கு வேர்
அப் அப்பிடிங்களா அடுத்த மாசோ எங்க தம்பிக்கு கல்யாணோ வச் சிருக்கிறோம்ப்பா
பரவால்லயே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்
ஆ ஆமாம்ப்பா கட்டாயோ வரணு நீங்க குடும்பத்தோட
கட்டாயோ வரோ வரணுன்னா நீங்க எங்களுக்கெல்லா பொடவ எடுத்து குடுக்கணு அப்பதா வருவோ
கட்டாயமா எடுக்க போறோம்ப்பா காஞ்சிபுரம்தா போலான்னு இருக்கோ. உங்களுக்கு தெரிஞ்ச கட எதனா இருந்தா சொல்லுங்க.
ஆ இருக்குப்பா அங்க பிரசித்திப்பட்ட கட நெறைய இருக்கு. அது பிரகாஷ்ன்னு ஒரு கட இருக்கு அங்க கூட நல்லா இருக்கு அதுல கூட பாருங்க.
வெல அப்பிடிங்களா வெல எப்பிடி ப்பா
ஆ வெலையெல்லா ரொம்ப கம்மியாதாம்ப்பா இருக்கு வெளிய எல்லா நம்ம நார்மலா இந்த கவர்மெண்ட் கடையில எடுத்தாவலே வெல ஜாஸ்தியா இருக்கு அங்க வெல நல்ல ரீசனபிள் வெலையாதா இருக்கு கம்மியா இருக் கு
அப்பிடிங்களா அப்ப நீங்க கூட வந்தா கொறைப்பாங்களா?
நா கூட வந்தாலு வரலனாலு வெல அதேதாம்ப்பா அவங்க ரீசனபிளாதா சொல்லுவாங்க ஒன்னும் பெ பெரிய ஸ்பெஷ ல் இதெல்லா கெடையாது அவுங்க ரொம்ப நியாயமாதா பிசினஸ் பண்வாங்க. நார்மலா பொடவ கடக்காரங்கல்லா அந்த ப்ரோக்கரேஜ் வச்சு ஆளுங்கள கூப்ட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க அதெல்லா அவுங்ககிட்ட கெடையாது ஸ்ட்ரெய்ட்டா கஸ்டமர் டீலிங் மட்டுந்தா
அப்பிடிங்களா நாங்க ஒரு பத்து பதினஞ்சு பொடவைக்கு மேல எடுக்கலானு இருக்றோப்பா
எடுங்க எடுங்க மாப்பிள்ப்பது பொண்ணுக்குல்லா ஸ்பெஷலா நீங்க வேணுன்னா உங்களுக்கு தேவையான டிசைன குடுத்துட்டீங்கன்னா அத போட்டு குடுத்துருவாங்க அவுங்க
ஓ அவுங்களே எல்லா செஞ்சி குடுத்துருவாங்களா
ம் கொஞ்சோ என்ன நாலு எக்ஸ்ட்ரா எடுக்கு இப்ப நீங்க இது போறீங்கன்னா டக்குனு போய் எடுத்துரலா இப்ப பாஞ்சு நாள்ல கல்யணன்னா உங்களால அத பண்ண முடியாது ஒரு ஆறு மாசோ டையோ இருக் க்கு அப்பிடின்னா நீங்க முன்னாடியே போயி மாப்பிள பொண்ணு ஃபோட்டோ போட்டு குடுங்க இல்ல அந்த மாரி உங்களுக்கு என்ன புடிக்குதோ அத குடுத்து போட்டு குடுங்கன்னு சொன்னா அவுங்க நெய்து எடுத்து குடுப்பாங்க
அப்பிடிங்களா அப்பிடிங்களா ஏன்னா மொத்தமா எடுக்கறனால கொஞ்சோ வெல குறைச்சு குடுத்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு நாங்க பாத்தோ
ம் பேசி பாருங்க பண்ணி குடுப்பாங்க அவுங்க நார்மலாவே ரீசனபிள் ரேட்டுதா பா அதனால அதுக்கு மேல கம்மி பண்ண மாட்டாங்க அவுங்க நம்ம அதிகமா வச்சி விக்கறவங்கதா நம்ம பேசி ஆள கூட்டிட்டு போய் தெரிஞ்சவங்க அப்பல்லா சொல்லி பண்ணனு இவுங்க நியாயமா வியாபாரம் பண் ன்றோங்க அதனால ஒன்னு பிரச்சன இருக்காது
அப்பிடிங்களா ஆ பட்டு புடவ மட்டுதா இருக்குமா டிசைனர் சேரீ எல்லா கூட விப்பாங்களா
ஆ எல்லாமே விக்கிறாங்கப்பா பட்டு புடவைங்க வந்து ரேஞ்சு எப்பிடியு ஒரு ரெண்டாயி ரூவால இருந்து விக்கு அதுக்கப்புறோ மேல ரேஞ்சு எவ்வள நாளு இருக்கு நீங்க சொந்தக்காரங்களுக்கு கம்மியா எடுக்கறீங்கன்னா அந்த கம்மியான ரேஞ்சுல இருந்து வாங்கி குடுத்துக்கலா அப்புறோ காட்டன் புடவைங்களு இருக்கு எல்லா வசதியு டிசைனர் புடவைல்லா இருக் ஆ இருக்குப்பா காட்டனு கைத்தறி போடவைங்க தனியா வச்சிருப்பாங்க மிஷின்ல நெய்தது தனியா வச்சிருப்பாங் அங்க
அப்பிடிங்களா கைத்தறில்லா எப்பிடிப்பா இருக்கோ நல்லா ஒழைக்குமா
ஆ நல்லா இருக்குப்பா நா போன தடவ போனப்போ எங்க அம்மாக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்தேனே நல்லாாதா ஒழைக்குது நல்லா சாஃப்ட்டா நல்லா காத்தோட்டமா நல்லா இதாதா இருக்கு ஆயிரூவா ரேஞ்சுல இருந்தே ஆரம்பிக்குது கைத்தறில்லா
அப்பிடியா அத தினசரி உபயோகப்படுத்த முடியுமா
ஆ உபயோப்படுத்த முடியுபா நல்லாதா பா இருக்கு சிலமே சுடிதார் மெட்டீரியல் கூட விக்கிறாங்க
அப்பிடிங்களா
ம் ஆமா கை தெரியிலியே சுடிதார் மெட்டீரியலல்லா விக்கறாங்க நல்லா இருக்கும்ப்பா டீசண்டா இருக்கு கலர்ஸ்லா சூப்பரா இருக்கு நீங்க ஒரு தடவ போய் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்
ப்பா உங்களுக்கு ஏதாவது எடுக்க வேண்டிய வேலைங்க இருக்கா துணிங்க
நா ஆல்ரெடி எடுத்துட்டேப்பா அது வேற ஜாக்கெட் வேற சின்னதா இருக்குப்பா இதுல என்ன பண்ணிட்டாங்க நா ஆர்டர் பண்ணிதா வாங்கினே டிசைன் போட்டு அதுல வந்து ஜக் கிட்டு இது வந்து எழுவது சென்டிமீட்டர்தா வேற குடுத்துருக்காங்க
ஓஹோ ஓஹோ கம்மியா கொறச்சிட்டாங்க
ஆ ஆமா மினிமமா ரொம்ப ஒல்லியா இருக்கவங்களுக்கு தெக் க்கணுனாலே எண்பது சென்டிமீட்டராது தேவப்படுல்ல
ஆ ஆமாம்ப்பா
ஆ அதனால இப்ப அது பத்தல இப்ப நா தெக்க குடுத்த எடத்துல அவங்க தனியா துணிய வாங்கிக்கிறே நா கைக்கல்லா அப்டின்னாங்க சரி வாங்கிக்கோங்கன்னே
அப்போ அது தெரியாதாப்பா டிஃப்ரென்ஸு?
ஆ டிஃப்ரென்ஸ் பெருசா தெரியாதுப்பா ஏன்னா கருப்பு கலர்தா அதனால கருப்புல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு
ஓஹோ அப்படிங்களா இப்ப எங்கப்பா தெக்கற ஆ நான் வந்து ஒரு நாலஞ்சு கலர் மனசுல நெனைச்சிருக்கறேம்ப்பா
ம்
அதுதா கெடைச்சா நல்லா இருக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கு எடு க்கணு வெல மலிவு இருந்தா கொஞ்ச நல்லா இருக்குமேன்னு யோசிச்சே இப்ப எங்கப்பா சென்னைல பொடவையே வாங்க முடியலப்பா
ஆமா
நெறைய வெல சொல்றாங்க புதிய புதிய கடைங்க வந்துருக்கு நெறைய வெலையா இருக்குது செரி அதுக்குத்தா காஞ்சிபுரோ மா பிரசித்தி பெற்ற இடமாச்சு அங்கயே வாங்கிக்கலான் நெனைச்சே
நல்லது
உங்களுக்கு யாருனா தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அங்க இருக்கிறாங்களா காஞ்சிபுரத்துல?
ஆ இருக்காங்கப்பா எங்க அத்த எல்லாரு இருக்காங்க. அவ அவங்க யே ஆள் மூ ஆள் மூலியமா போறத விட நீங்க நேரடியா கடையிலயே போய் எடுக்கலா ஒன்னு பிரச்சன இருக்காது நாங்க ஒரு தடவ கவர்மெண்ட்டு ஷாப்பாச்சேன்னு போனோ அ து ஒரு புரோக்கரேஜ் ஆ போனோ ஒன்னும் பொருளு நல்லா இல்ல பழைய இது துணி வச்சிருக்காங்க வெலையு அதிகமா சொல்றாங்க.
அப்பிடிங்களா
ஆமா எ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரு சொந்தக்காரங்க எல்லாரு நா கேட்ட வரைக்கு எல்லாரு அங்கதா எடுக்கறேன்னாங்க கல்யாணத்துக்கெல்லா நல்லா இருக்குன்னாங்க
அப்பிடிங்களா அப்பிடிங்களா சேரி சேரி சேரி நல்லது
துட்டு வரலா உங்க வீட்ல குடும்பத்துல எல்லாரையு கூட்டிட்டு
ஆமாம்ப்பா அதா ஒரு மொத்தமா ஒரு பத்து பதனஞ்சு பேர் கிட்ட போயிட்டு மொத்தமா எடுக்கலான்னு நாங்க யோசிச்சுருக்கிறோம்ப்பா ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு புடிச்சா மாரி எடுத்துக்கிட்டா நல்லது இது நம்ப வாங்கி குடுத்துட்டு புடிக்கலனா அவுங்களுக்கு அதுவு கஷ்டமாச்சே சரி அதுக்குத்தா எனக்கு ஒரு தோதான ஆளா வேணும்ப்பா ஆ
நா வரே வரே தாராளமா வரே என்னைக்கின்னு சொல்லுங்க காலையல லன்ச்ச பேக் பண்ணிட்டு கெளம்பிர்றே
சேரிப்பா சேரிப்பா அதா உங்க பையனுக்கு வேற பள்ளிக்கூடோ இருக்குது செரி அதனால தா நா யோசிச்சுக்கிட்டே இருந்தே
பள்ளிக்கூடம் என்ன காலேல போயிட்டு சாயந்தரம் வர போறான் நம்ம போயிட்டு எப்டி நைட்டு வந்துருவோம் ஒன்னு பிரச்சன இருக்காது வளந்த பையன் தானே பாத்துப்பான்
சேரிங்கப்பா சேரிங்க நல்லது அப்ப நா ஒரு நல்ல நாளா பாத்து சொல்றேன்பா
சொல்லுங்க நம்ம அப்டியே இந்த இதல்லா போயிட்டு வருவோம் காஞ்சிபுரம் கோயில் போயிருக்கீங்ளா நீங்க
இல்லப்பா எங்களுக்கு எங்க கோயில் இருக்குன்னே தெரியாது நீங்க கூட்டு போறீங்கிளாப்பா
தாராளமா நா கூட்டு போறன் காஞ்சிபுரம் காமாட்சிம்மன் கோயில் நல்லா பெருசா இருக்கும் அதே மாரியே அது பக்கத்து தெருவுலயே இட்லி விப்பாங்கப்பா காஞ்சிபுரம் இட்லி நல்ல ப்
அப்டிங்ளா பா
ம் நம்மல்லா அரிசி ஒடச்சி உப்புமா பண்ணுவோ தெரியுங்ளா
ஆமாம்பா
அதே மாரி தான் அரிசி ஒடச்சி அத தாளிச்சு எல தையல் எல வச்சு அப்டியே இட்லி மாரி அவிச்சு புட்டு மாரி சைஸ்ல இருக்கு அது பெருசா
நல்லாருக்கு மாப்பா
ஆ நல்லாருக்கு கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா இருக்கும் ரொம்ப பிரமாதமல்லா இந்த காலத்துக்கு ஏத்த மாரி சொல்ல முடியாது அந்த காலத்துல அத வந்து பிரசாதமா குடுத் தாங்கல்ல கோயில்
அப்டிங்கிளப்பா ஆ ஆ
கோயில்லோட பிரசாதம் காஞ்சிபுர கோயில்லோட அதுனால அது ஒரு ரொம்ப பிரசித்தியாயி ச்சு
அப்டிங்ளா பாருங்களே எங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு நாள் கூட்டிட்டு போங்கப்பா என்ன கட்டாயோம்
கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அங்கியே பக்கத்துலதா ஒரு ப மாமிய ஒருத்தங்க செஞ்சு அவுங்க வீட்லயே தா குடுப் பாங்க தொட்டுக்க வந்து இட்லி பாக்கெட் ஒன்னு குடுப் பாங்க சின்னதா
இட்லி பாக்கெட்டாவே குடுப்பாங்ளா
சாரி இட்லி பொடி பாக்கெட் நம்ம எண்ணெ எடுத்துட்டு போனு எண்ணெ எல்லா ஊத் குடுக்க மாட்டாங்க
ஓஹோ
ச சரி
அப்ப நம்ப காலேல போனு ம் ம் சொல்லுங்க
நூத்தம்பது ரூவா எறநூறுவா சொல்லுவாங்க நெனைக் கிறேன் ஒரு இட்லி
பா ஐய்யோ என்னப்பா சொல்றீங்க ஒரு இட்லி நூத்தி அம்பது ரூபாண்றீங்க
ஆமாப்பா அது வந்து புட்டு மாரி நீட்டா இருக்கும் இட்லியே நம்ம கட் பண்ணிக்கணு அதுல நெறைய இட்லி வரு ஒரு பத்து பாஞ்சு இட்லி வரும் கட் பண்ணி எடுத்தோனா
ஆ ஹா அப்போ ஒரு இட்லி வாங்கினா ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்புலான்றீங்க
ஆ நெறைய பேர் சாப்புல்லாம்ப்பா நாங்க மூணு பேரு போனோ ஒரு இட்லி வாங்குனோ அன்னைக்கு மதியமு சாப்ட்டு மறுப்டியு நைட்டு வந்து சாப்டோ வீட்ல
அவ்ளோ பெரிய இட்லியாப்பா இருக்கு
ஆமா பெருசா புட்டு கொழாப்புட்டு மாதிரி இருக்கு அதுல போட்டு வச்சிருப்பாங்க பெரிய இட்லி அது வந்து நம்ம இட்லி ஷேப்ல இருக்காது கொழா புட்டு ஷேப்லயுருக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கனு ஸ்லைஸ் போட்டு
அப்புடியா
கொஞ்சொ நெஞ்சு அடைக்கிற மாரிதா இருக்கு சாம்பாரு அந்த மாரி எதாச்சு ஊத்தி சாப்டாதா கொஞ்ச நல்லாருக்கு
அப்டிங்ளா ம் ஹும்
நீங்க உங்க வீட்ல இட்லிலா எப்டி போடு வீங்க என்ன அளவு?
எங்களது எல்லா கொஞ்ச சின்ன அளவுதாம்ப்பா மூணு இட்லி சாப் நாங்க நாலு அழாக்கு இட்லி அரி சி போட்டோன்னா ஒரு அழாக்கு உளுந்து போடுவேம்ப்பா கொஞ்ச வெந்தயம் போடுவம்ப்பா நீங்க எப்பிடிப்பா?
ம் நாங்களு அதே மாரிதா நீங்க சொல்லுங்க எங்க வீட்டு சைடு தா எனக்கு தெரியுமே நீங்க சொல்லுங்க
என்னப்பா பெரிய பிரச இது இல்லப்பா நாலு அழாக்கு இட்லி அரிசி போட்டோன்னா ஒரு அழக்கு உளுந்து போடுவே கொஞ்ச வெந்தயம் போட்டு ஒரு ஆ ஆறு மணி நேர ஊற வச்சு அரைப்பேம்ப்பா நல்லா பஞ் தொட்டுக்க எ ங்க வீட்டுக்காருக்கு எப்பவுமே புடிச்சது சாம்பார் தாம்ப்பா
சாம்பார் நல்லா வக்கிறது எப்டின் எனக் சொல்லுங்க கொஞ்சோ
அத ஒரு சமையல் குறிப்புல உங்களுக்கு சொல்றேம்ப்பா தனியாவே என்னப்பா நீங்க என்ன விட நல்லா சமைப்பீங்கன் கேள்விப்பட்டே
இல்லப்பா இப்பெல்லா சமைக்கிறதே விட்டு போச்சுப்பா வயசாவ வயசாக எல்லாமே இப்ப ஆசயே விட்டு போச்சு
எனக்கு வயசாயிடுச்சுப்பா முன்ன மாதிரி ஒடம்பு ஓடி ஆடி வேல செய்ய முடிலப்பா
சேரி நல்லது ரெஸ்ட் எடுங் க நாளைக்
சேரிங்கப்பா ரொம்ப நன்றி நன்றி